ஆ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கோ சிஸ்டர்
ம் என்ன பண்ணி
நா இங்க அந்த துணி மடிச்சிட் இருக்க சிஸ்டர்
இச் சேர் ஏ துணி பிஸ்னஸ்ஸா பண்றீங்க
துணி பிஸ்னஸ் பண்ல சிஸ்டர்
ஆ
எங்க மக்க ஒரு நாளைக்கி ரெண்டு மூணு ட்ரஸ் மாத்துறாங்க
எல்லார் வீட்லயு அதேதா காலேல ஒண்ணு மதயன டியூசனுக்கு போயிட்டு வந்த ஒன்னு
ஒண்ணு அ
ஓ ஆ ஒரு புள்ளதா வச்சுக்குறே
நீங்க ஒரு புள்ள சிஸ்டர் எங்க வீட்ல மூணு புள்ள சிஸ்டர்
ம் ம் ஹும் ம் மூணு புள்ளன்னா நெனச்சு பாருங்க
ஆ அ ஆ ஆமா இங்க எங்க வீட்ல மூணு ரெண்டு பெரிய புள்ளைங்க ஒரு குட்டிஸ்
ம் ம்
ம் அதனால எல்லாரு துணியுமே சேந்து போகுது அது இந்த குட்டீஸுக்கு சாப்பாடு தீத்திர நேரமெல்லா ட்ரெஸெல்லா ஒடம்ஃபுல்லா ஆக்கிர்றாங்க
ஆமா நமக்கே நான்னபரந்தா வேலைக் போயிட்டு வர்ன்னா போயிட்டு வந்து நச புசானு வரு அத கழிச்சு அத கலட்டி போட்டுட்டு மறுபடி போட்றதா திரும்பி கிச்சன்ல போய் வேலகீல பாத்துட்டு வந்தா நைட்டி எப்டிதா போது
ஆமா வெ சரியானா வெக்க வேற சிஸ் டர் வே என்னா வெயிலுங்குறீங்க ஆ வீட் வீட்டுக்குள்ள இருக்க முடியல ஏ சி இல்லாமே மக்க மாருக இருக்க மாட்டேங்குதுவோ
ஆமா ஏ சியில்லனா இருக்க முடியாது
ஆ ஆமா ஆ
அந்த மாரிதா இருக்கு வெயிலு செரி வெயிலு பாத்தீங்கன்னா அதனால ஏ சி இல்லாம சுத்தமா இருக்க முடிய மாட்டேக்கிது
ஏ செரி ஆமா அப்டிதா ஓடுது ஏ சி போட்டாதா நானு பாக்கே மகதியானோனா ஏ சி போட வேணான் பாக்குறே முடிய மாட்டேங்கி அப்டியே மின்ட் காந்துது ஒடம்பெல்லா
நானு ஆஃபீஸ்ல ஃபுல்லா ஏ சிலதா இருந்துட்டு வரே
சேர் செரி அ அ
அதனால அங்க இருந்துட்டு நமக்கு சுத்தமா இங்க ஏ சி இல்லாம இருக்கவே முடிய மாட்டேக்கிது
சேர் சேரி ம் ம் அப் ஆமா அப்டியே போது அத போட்டா கரண்ட் பில்லு எகுறீருது
அ கெரண்ட் பில் ஒங்களுக்குலா எவ்ளோ வரு மாசத்துக்கு
எனக்குலா இந்த வாட்டி ஆ ஐயாயிர ரூவா வந்துட்டு சிஸ்டர்
எ கே அப்பா ஐயாயிரமா கரண்டு பில்லு
ஆமா ஐயாயிர ரூவா வந்துட்டு இந்த டீப்பு மருகா எப்ப எவ்ளோ வருதோ தெரியல ஐய்யார ரூபா வருது ஏனா எங்க புள்ளை நைட் ஃபுல்லா புள்ளேளுக்கு எப்ப அமத்தி சேர் தூங்குங்களேனு அமத்த தா செய்வே எங்கூட்டு பெரிய புள்ளைக்கி எப்டிதா திபே தெரியுமோ தெரியாது ம்மா ஏ சி போடுங்க அப்டின்னு வரு
நீங்க என்ன செய்ங்க இருவத்தி நால்ல வச்சுட்டு ஃபேன போட்டு விட்ருங்க
ஆமா இருவத்தி நால்ல தா ஓடுது கொழந்தைக்கு அவ்ளவா ஏ சி ஃபுல்ல நெறையா வைக்க கூடாதுல்லயா சின்ன கொழந்தைக் கி அதனால இருவத்தி நால்ல தா வச்சிருக் கே இருவத்தி நால்ல வச்சு ஃபேனயு கம்மி பண்ணி வச்சிருப்பே அப்டிதா ஓட வுட்ருக்கே ஆனா எ எப் அந்த குளிர்ல எனக்கு குளுருது ஏ பெரிய பொண்ணுக்கு எப்டிதா இதாகுமோ தெர்ல அமத்தி கொஞ்ச நேரோந்தா ரிமோட்ட வச் சிருப்பே அம்மா அம்மானு சத்தோ வரு என்னனு பாத்தா அம்மா ஏ சி போடுங்க ஆ ஆ அப் புடிங்குதுவோ அதனாலயே முக்காசி பகல் நேர்த்துல போட மாட்டே நானு கொழந்த இருக்குபோது போட மாட்டே இந்த வெளிய பால் கனிய தொறந்து போட்டா பகல்ல அப்டி கப கப கபனு காத்து வருது
சேர்சா அப்றோ என்னத்துக்கு ஏ சி உங்களுக்கு நமக்கு இயற்கை காத்துதான
நல்லா இருக்கு ப்ப கப கபனு நல்லா வெளிக்காத்து அப்டி வருது அந்த ந்த மூணு நாலு மணி ஆயிட்டா பால்கனி வெய்யிலு அடிக்குது பாத்தீங்களா
ம்
சரியான வெக்க வந்துருது ரூமுக்குல்ல
அய்யய்யோ
ஆ சரியான வெய்யிலு அப்ப மட் கொஞ்ச நேரோ ஏ சி போட்டு உட்றது
ம் ம் ம்
ம் ம் சேரி
வெய்யிலுதா இந்த வாட்டி ஓவரு ஆமா பைய தூங்கிட்டா காலையில முழிக்கிறா பாத்தீங்களா ஆறு மணிக் குல்லா பாவு முழிக்குது வந்தோனே அரபி க்ளாஸ்ங்கே டியூசன்னே இப்டியே வளஞ்சிட்டு இருக்கான்னா டயடுல தூங்கிட்டு
சேர் சேர்
நமக்கே தூக்கோ ஆமா தூக்கோ வந்துடுச்சு கொட்டாவியா
அப்ப நீங்களு காலையிலயே எழும்புவியே என்ன
ஆமா காலையில நா அஞ்சு மணி நால்ரைக்கு எந்திரிச்சாதா நமக்கு சரியா இருக்குது
ஆ சேர் செரி ஆ ஆ
ஆமா நா இல்லன்னா ஒண்ணு செய்ய முடிய மாட்டிக்குது ஆனா இன்னைக்கே மணி பாத்தீங்னா ஆமா பத்தர மணி ஆயிட்டு இனி காலையில எப்டி எந்ரிப்பனோ தெரியில இன்னைக்கி எங்க அப்பா அங்கதா படுக்க வந்தாங்க வெக்கையா இருக்கு பாவு அவுங்க வீட்ல ஏ சி வேற இல்ல
சேர் செரி ஆ அ
சேரி வேற நம்ம உப்பாவ நம்ம தான பாத்துக்குணு
ஆமா ஆமா ஆ
சரி வாங்க வந்து படுங்கன்னு தூங்கிட்டாங்க அவுங்களு காலைலயே முழிப்பாங்க
ஓ சேர் செரியா அவுங்களு வேலைக்கு போறாங்களோ
ஆமா அவங்க இந்த பள்ளிவாசல் இருக்குல அரபிக் பள்ளிவாசல்
ஆமா ஆமா
ஆமா அங்க போறாங்க
செ செரி ஆ
ஆ ஆமா இன்னக்கி ஏ என்னமோ பாதி மாசொ சம்பளொ வாங்கிட்டு வந்து ஒரு கேக்கும் பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க
ஆ சர் செரி ஆ ஆமா ஆமா பேத்திமாருகளுக்குலா குடுக் க்க பேர பேத்திக்கலா ஆமா அ
சேரி வயசாயிட்டா அவங்களு கொழந்த மாரிதான
ஹாமா ஆமா நம் கொதா கொழந்தையா இருந்துதா பெரியாளா ஆவுறோ லாஸ்ட்ல கொழந்தையாவ ஆயிறோ
அதேதா அப்போ நமக்கு கோவம் வருது
ஆமா அதா சொல்றே எங்க மாமனார் இன்னைக்கு வந்தாங்க அப்ப சொன்னே உங்க பேரனுக்கு என்னமா கோவம் வருது பாத்தீயலா அப்படின்னு அதுக் எங்க மாமனாரு பாப்பாவு உம்மாக்காரியு எப்டி ரெண்டு பேர் கோவொ வரதான செய்யு
உம்
ஆ வாப்பா அம்மா மட்டும் லேசா வாப்பா அம்மாவுக்கு கோவம் எப்படி வரு அதே மாரிதா புள்ளயு வரு ஆ கப்புடி ஆ இப்பவே இந்த கோ ஏழு மாசம்தா ஆவுது என்ன கோவோ இங்குறீங்க
அ
ஆ சாப்பாடு புடிக்கலன்னா புடிக்கல அந்த நொரச அப்படியே கடிச்சிக்கிறாரு வாயவே தொறக்க மாட்டேங்கிறாரு
ஆ
ஆ இப்பவே அவருக்கு எல்லா தெரியுது இந்த செர்ளக்கலா குடுத்தா குடிக்க மாட்டேங்கி
செரி செரி
கொடுக்குற சிஸ்டர் அது குடிக்க மாட்டிங்குது அவருக்கு ஏனா அதுல இனிப்பும் இல்ல ஸ்கூல்ல இன்னொனொ குடிக்க மாட்டேங்குது போல
உம் உம் ம்
ஆனா அந்தது கேரட் சோறு பீட்ரூட் சோறு இந்த பே வெள்ள மஞ்சப் பூசணிக்கா சோறு எல்லா கொடுத்து அதல கொஞ்சொ லைட்டா அந்த சுவீட் அந்தந்து வர்து பாத்தீங்கன்னா சாப்ட்றாரு
ஆமா ஆமா
ஆ அவருக்கு இந்த மாதிரி இதெல்லா புடிக்க மாட்டிங்குது போல ஆ அவ ஆமா அவகெடா கொடுத்தா சாப்ட்ருவாரு
ஆ அது சத்து தான அவகொடல்லா
ஆ அது குத்துருவே அதுவோ அன்னைக்கி குடுத்த ஒரு பழோ வாங்கினு குடுத்தே மத்தன்னைக் அன்னைக்கு போனா நேத்து போய் வாங்கிட்டு வர்னோ காயா இருக்குது போல
அ
ஆமா அவருக்கு அதெல்லா புடிக்கோ அந்த டேஸ்ட் எப்டி பாக்குறாரு ஆமா அதா எனக்கு என்ன செஞ்ச செர்லாக்க கிண்டி அதுல ஒரு வாழப்பழத்த போட்டு குடுத்த சாப்டுட்டாரு
நம்ம எப்போ உள்ள எல்லா தெரியுது
ஆ மத்த நேரொ அப்டியே நொரசா இருந்த ரெண்டு நொரசா அப்டியே கடிச்சிக்கிறாரு
இப்போ உள்ள புள்ளைகள் எல்லா மா மாத்திரையல்லா வெளியேதுல்ல
அதா இப்ப என்ன பேசுணுன்னு காது கவனிக்கு
ம்ம் ம் ம் ம் எனக்கு தெரியல நம்மள பாத்துதா பேசுவோ
ஆ
ஆ
இப்போ உள்ள புள்ளைங்கல்லா உசார்
தா
ம் ம் ம்
என்ன செய்றது முன்னாடிதா புள்ளைக வந்து பேக்கு மாரி இருந்துச்சுக்க
ஆ அது ஏதோ
இப்பல்லா அப்படிலா கெடையாது இப்ப வந்து பாருங்க ஒன்னோ இல்ல
ஆமா
ம் மாறுது நீ வேற ஜென்ரேஷன் மாற மாற கொழந்தைங்களா இதுக்கு தகுந்த மாதிரி மாறிறாங்க
மாறிட்டே வருது செரி
யாரோட
ஆமா அதேதா அது இருக்கிறதே போதும்
இதெல்லா கேட்கமுடியாது நம்ம ஸ்கூல் லீவா நாளைக்கு உன் பிள்ளைகளுக்கு
ஆஹ ஆமா சிஸ்டர் ரெண்டு பிள்ளைகளுக்கும் லீவுதான்
சோ. சோ
ஆமா டியூஷன் மட்டும் இருக்குது போல சாயங்கால நேத்துதா ரெண்டு நாள் ரெண்டு நாளுதா டியூஷன்ல சேந்துறாகங்க முந்தாநேத்து டியூஷனுக்கு அனுப்பி விட்டுருக்கோம்
ஆ நீங்க சொல்லி் குடுக்க முடியாது என்ன
ஆ ஆமா சிஸ்டர் நமக்கு அவ்வளோல்லா ஒன்னும் தெரியாது
ம்
ஆமா அதுனாலே டியூஷனுக்கு அனுப்பி விட்டுட்டு போட்ரது அவங்ககிட்ட நல்லா படிச்ச செய்ததல அனன்ன கோம்வர்க் படிச்சிட்டு வந்ததுண்டு ஆமா நமக்கு ஒன்னும் தெரியாம தெரியாது சிஸ்டர் ஆ அது நம்ம நம தெரிஞ்சாலும் நம்ம கிட்ட படிக்காததுவ பிள்ளைகள எந்த பிள்ளைகளும் நம்மிட்ட படிக்கீங்க
ம் நீ என்ன படிச்சுக்கிறீங்க
நான் ஒரு மூணுதான் படிச்சிருக்கேன் சிஸ்டர்
இல்ல படிக்க வைக்கலையோ அது வேலை உங்க வீட்டுல ம் ஏன் அப்படி விட்டுட்டாங்க ஒரு டுவெல்தாவது படிச்சிருக்கலாம்லா
ஆமா படிச்சுருக்கலா அப்போ விட்டாங்க ஸ்கூலுக்கு போங்க போங்கன்னாங்க நாங்க மா படிக்க மட்டனோ அப்டியே வுட்டுட்டாங்க அப்போ உள்ள மக்கா அப்டியே வளத்துட்டாங்க
ஆ ஆ
அதனாலயே நம்ம தா இப்டி இருந்துட்டா நம்ம புள்ளைாவது நல்லா படிக்க ட்டுமே ஆ
ஃபீயூச்சர் எல்லா படிப்பு இல்ன்னா ஒண்ணுமே
ஒண்ணுமே இல்ல ஆமா இப்பவே நமக்கே தெரியானாலு நம்ம பிள்ளை சொல்லி கொடுக்க முடிய மாட்டேக்குது அதுகுளுக்கு கஷ்டமா இருக்கு
ஆமா பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு தா என்னதா பணோ காசுலா அதுக்கு அடுத்த பட்சோந்தா ஆ
ஆமா
கல்விதா மொத வந்து என்ன குடுக்குறோமோ இல்லையோ கல்விய குடுத்துருங்க சிஸ்டர்
ஆம சிஸ்டர் அததா சொல்லிட்டு இருக்கே
செரி செரி நல்லா படிக்க வைங்க என்ன
ஆ செரி சிஸ்டர் ஆ இன்னொரு கால்ல பாத் ஆ செரி சிஸ்டர் குட் நைட் சிஸ்டர்
ஹ
ஆம்